ஹலோ கேக்குதுங்ளா
ஆ கேக்குதுங்க எப்டி இருக்கீங்க
ஆ நல்லா இருக்கே நீங்க எப்டி இருக்கீங்க
ஆ நல்லா இருக்கேங்க
என்னா பண்றீங்க
இதோ பசங்களுக்கு ஊட்டிட்டு இருக்கேங்க நீங்கங்க சாப்ட்டாச்சா
நா நாலு பேறும் ஆபீஸ்ல இருந்து வந்தேன் இனமல தா சாப்டணும் நீங்க சாப்ட்டீங்களா பா
ஆ இன்னு இல்லங்க இத இனிமேதாங்க சாப்டணு
ஓகே ஓகே ஓகே ஆக்சுலி அவங்க உங்க கிட்ட ஒன்னு கேக்கணும் நீங்க ஃபர்ஸ்ட் ஜிம் போயிட்டு இருந்தீங்க இல்லையா இப்ப கண்ணிட் பண்ணுங்களா
இல்லங்க போறது இல்லைங்க டைமிங்கே செட் ஆகலங்க
உம் ஏன்னா உங்களை பாத்து அப்ப அப்ப ஒருத்தவங்க ஷாக் ஆகி என்ட கேட்டாங்க எப்டி இவங்க இவ்வளவு சீக்கிரமா உடம்பு குறைச்சாங்க அப்டின்ட்டு
ஓகே இப்ப யாரும் ஷாக்கு ஆவலலே
அ ஜிம் ஜிம்மை பத்தி கேக்கலாம்னா என்ன கே கேக்லாம்னு தா வந்தே அது எப்ப போய என்னனா உம் உம்
ஹலோ
ஆ கேக்குது கேக்குது சொல்லுங்க
ஆ டூ மந்த்ஸ் பிஃபோர் போயிட்டு இருந்தேங்க இப்ப இந்த வெக்கேஷனால போக முடியல அதோட தா அப்டியே ஸ்கூல் ஸ்டார்ட் ஆயிச்சு இனிமேதாங்க போ
ம் உம் உம் உம் ஓகே ஓகே அப்ப நீங்க ஜிம் போறதுக்கு முன்னாடியே கொஞ்சோ உடம்பு குறைச்சிங்களே நீங்க
ஆமா ஆமாங்க அ
அது எப்டி குறைச்சிங்க நீங்க
ஃபுட் மூலியமாதாங்க குறைச்சே ட்ரிங்க்ஸு அதுக்கு ஏத்த மாதிரி இந்த கொள்ளுல எல்லாம் கஞ்சி பண்ணி வச்சு குடிச்சுட்டு இருந்தேங்க அதுல குடிச்சேன் அப்றோ ஹோம் ஒர்க் கட்ட எதுவுமே பண்ணலைங்க ஃபுட்டு ஃபுல்லா ஃபுட்டுலதா நா கான்சன்ட்ரேட் பண்ணிட்டேங்க அதுலயும் நா
உம்
நல்லா ரிசல்ட் அதுக்கப்புறோ அதிகமா அததா
உம் எதுவும் இ நீங்க இப்ப நீங்க ஃபுட்லயே கொஞ்சோ குறைச்ச ஸ்டாப் பண்ணி கொஞ்சோ கம்மி பண்ணி எடுத்து குறைச்சேனிங்க எதுவும் சைட் எஃபெக்ட் எதுவும் வரலைய உங்களுக்கு ஏன்னா
ஆ
இப்போ ஒர்க் அவுட் பண்ணிட்டு ஃபுட் கம்மி பண்ணா ஓகே உடம்பு ஓரளவு ஒர்க் அவுட்டு பண்ணோ அதுக்கு ஏத்த மாதிரி நானும் கரெக்டா மெயின்டன் பண்றோம் நீங்க ஒர்க் அவுட்டு பண்ணாம நீங்க வெறும் புட்லே உடம்பு குச்ச குச்சிங்கன்றறீங்க உங்களுக்கு சைட் எபெக்ட் எதுவு வரலயா
ஆ எதுவுமே இல்லங்க அதெல்லா எதுவுமே வரல நைட்ல மோஸ்ட்டா டின்னர் அவாய்ட் பண்ணிடுவ ஏதா இருந்தாலு அந்த ஃபைவ் ஓ கிளாக்குள்ளார எது சாப்றது இருந்தாலு அந்த ஃபைவ் ஓ கிளாக் உள்ளார மார்னிங் அந்த வெறுவயத்ல இது அந்த டீடாக்ஸ் வாட்டர் மாறிவு அந்த
ம்
பம்க்கின் ஜூசஸ் எல்லா குடிச்சிட்டு இருந்த அப்ரோ இந்த மாறி கஞ்சி வகைகள் எல்லா புரிச்சிருந்த புரோட்டின்ஸ் நறைய எடுத்துப்ப
ஒகே அப்ரோ இது அதா கேக்குற இப்ப ஒர்க் ஒர்க் அவுட் பண்ணிட்டு நீங்க வந்து அதுக்கேத்த மாறி ப்ராப்பர் ஃபுட் எடுத்தா பரவாயில்ல இப்ப நீங்க ஒர்க் அவுட் பண்ணாமலே நீங்க ஐ மீன் புட்ட கம்மி பண்ணிட்டு நீங்க எடுத்திருக்கீங்க இப்ப அது இது வந்து எல்லாத்துக்குமே செட் ஆகும்னு நினைக்கிறீங்களா இல்ல வந்து பர்டிகுலர் பாடி கண்டிஷனுக்கு மட்டு தானா
ஆ என்து ஆக்சுவலா வாட்டர் பாடின்றதால எனக்கு செட் ஆயிடுச்சி ஒரு சிலருக்கு வந்து கொஞ்சோ ஃப பேட் நறையக ஃபேட் அக்மலேட் ஆயிருக்கு சோ அவங்களுக்கு எல்லா ரொம்ப நாளா ஃபேட்டா இருக்கு அவங்களுக்கு வந்து அதெல்லா செட் ஆவாது குறைக்க ஏத்த குறைக்க ஏத்த இருக்கறவங்களுக்கு அது நா கரெக்டா அப்டியே ஃபாலோ பண்ணிருவாங்க
ம் ம் ம் உம்
இப்ப ஒரு டென் டேஸா திருப்பி ஸ்டார்ட் பண்ணிக்க ஃபுட்டில் தா ஃபர்ஸ்ட்டே இந்த இவங்ககிட்ட எனக்கு கரெக் டா இருக்கு பசங்கிட்ட மேனேஜ் பண்ணவே கரெக்டா இருக்கு எனக்கு தெரிஞ்சி அந்த ஒரு எக்சசைஸ் போதுன்ற அளவுக்கு இருக்கு அவுங்கப் போ பாக்க வர அவங்க கூட அவங்க கூட ஸ்பெண்ட் பண்ற அதுவே கரெக்ட்டா இருக்கு பிளஸ் ஃபுட் கொஞ்சோ மேனேஜ் பண்ணிட்டு இருந்த ஆ மேனேஜ் பண்ணிட்டு இருக்க செரி இந்த ஒன் மந்தா பையனுக்கு வந்து ஹாப் டே ஸ்கூலு நெக்ஸ்ட் மந்த்ல இருந்து ஃபுல் டே சோ அப்டியே ஜிம்கு போக ஆரம்பிச்சின்னா அதுக்கு இத மாறி எனக்கு செட் ஆயிடுன்டு இப்பத்லே இருந்தே ஸ்டார்ட் பண்ணிட்டேங்க
ம் நீங்க ஜிம் போட் ஜிம்முக்கு போற தப்ப உங்களுக்கு ரிசல்ட் நல்லா தெரிஞ்சதா
நல்லாவே தெரியுங்க எனக்கு ஒன் வீக் டென் டேஸ் எல்லாமே எனக்கு டூ கேஜஸ் த்ரீ கேஜஸ் எல்லாமே குறைச்சிருக்க நானு
உம் உம் உம்
அது வாட்டர் பாடின்றதால டக்குனு இறங்கிடு எனக்கெல்லா
உம் உம் உம்
ஒரு சில உடம்புக்கு அது மாறி எறங்காது ஆனா எனக்கு என்க்கு தனிப்பட்ட முறையில் என்க்கு என்னோட பிரதருக்கு அப்டிதா அவனுமே டக்குனு குறைப்பா டக்குனு ஏத்துவா அவனுக்கு வேணும்னா ஏத்திப்பா வேணும்னா எரக்கிடுவா
உம் உம் உம் உம் ஓகே இப்ப உங்க கூட ஜிம் ஒர்க் அவுட் பண்ணாங்க இல்லையா இப்ப அவங்களுக்குல்லா இப்ப நீங்க ஒரு டூ மன்த் த்ரீ மன்த் போயிருப்பீங்ளா அப்போ உங்க கூட ஜாயின் பண்ணங்க எல்லாருக்குமே ரிசல்ட் கிடச்சதா இல்ல வந்து பர்டிகுலர் பெர்சன் மட்டுதா ரிசல்ட் வந்துருக்குன்ற மாரி வ இதுதா
ஆ ஃபுட் கான்சன்ட்ரேட் பண்ணி நீ நீங்க ஜிம்மு எக்சர்சைஸும் பண்ணிட்டு ஃபுட்டும் கான்சன்ட்ரேட் பண்ணீங்கன்னா நல்ல ரிசல்ட் தெரியுது ஒரு சிலர் வந்து ஃபுட்டுல்லா எதுவுமே நா என்னால இது பண்ண முடியாது காஃபி டீ அவாய்ட் பண்ண முடியாது சுகர் ஐட்டம்ஸ்லா கிரேவிங்ஸ் நறைய இருக்கு சோ என்னால அதெல்லா அவா அவாய்ட் பண்ண முடியாதுன்றவங்க ரிசல்ட் அவ்ளோலா தெரியாது இன்சஸ் மே பி லாஸ் பண்ணுவாங்க பட் வந்து ஓவராலா தெரியாது வெயிட்லல்லா
ம் ம் ம் பட் ஆனா ட்ரரைனஸ்லா ப்ராப்பரா கொஞ்சோ ஸ்ரிட் ஸ்டிட்டா இருப்பாங்களே உங்க அந்த ஜிம் டிரைனர்
ஆனா ஒரு சிலர் இருக்காங்க அந்த மாரில்லா ரொம்ப ஸ்ட்ரீட்டாளாம் இருக்க மாட்டாங்க அவுங்களோட ஃபுட் கான்சன்ட்ரேஷன்லா பண்ண மாட்டாங்க ரொம்ப இது பண்ணி போ மாட்டாங்க அந்த மாரி இருக்கவங்க எதுவுமே பண்ண முடியாது பே பண்ணி அவுங்க பெண்ணு டைம் பாஸ் பண்றதுக்கு ஒனா வருவாங்க ஒரு சிலரு
ஹ
அது நம்ம ஃபுட்டும் பண் பண்ணி அதுவு பண்ணோன்னா நல்ல ரிசல்ட் கெடைக்கு ஃபுட்டு மட்டு பண்ணோன்னா கொஞ்சம் ஸ்லோ ப்ராசஸா இருக்கு பரவால்ல இப்பத்தி எதுவுமே பண்ணாததுக்கு இது பரவால்ல அப்டின்ற மாரி போயிட்டுருக்கு வேற ஒன்னு இல்ல
ஓகே பட் ஆனா கஷ்டமா இல்லையா உங்களுக்கு நீங்க ஏன்னா என்னா சொல்றது டக்குன்னு உங்களுகு புடிச்ச பேவரட் ஃபுட்லா நீங்க அவாய்ட் பண்றத பாக்குறப்ப
கஷ்டமாதாங்க இருக்கு பஷ்
அது எப்புடி நீ இல்ல அது எப்புடி நீ க மெயின் இது பண்ணி ஃபர்ஸ்ட் எவ்ளோ நாள் கஷ்டமா இருந்தது அவுங்களுக்கு ஏனா சில பேர்ல இருக்கே இப்ப என்னாலா டீ காஃபி குடிக்காம இருக்கவே முடியாது இப்ப டக் தட்குனு நிறத்துனா என்னால சுத்தமா முடியாது சோ ஃபர் எக்ஸாம்பிள் அந்த மாரி கேக்குறா
எதுக்கு அம்பூடூ தா டீ டீ நிப்பாட்டிட்டானாவே எனக்கு ஒரு நாள் காலையில டீ குடிக்கல்னாவே ஒரு பத்து பதினொன்னு ஆவோ ஆக ஆக தலைவலி சரியான தலைவலி தல புடிக்கு அப்றோ அப்டியே எதனா டேப்லெட்ஸ் எடுத்துப்பேனே கண்டி ஆனா அதுக்கு போவே மாட்டே ஒரு ஒரு வாரோ அப் அப்டி கொஞ்சோ இருக்கவோ கொஞ்சோ கஷ்ட இருக்கு அதுக்கப்றோ அப்டியே அடாப்ட் ஆயிட்றா மாரி இருக்கு
ஓகே ஓகே ஃபுட்லா இப்ப நைட்டு டிய சாப்டு மா நைட்டு பசுச்சா என்ன பண்வீங்க
நைட்டு பசிச்சா ஒன்னும் பண்ண மாட்டேங்க அந்த கொள்ளு கஞ்சி மாரி ஒன்னு வச்சுப்பே அதுதா போட்டு குடிப்ப லெமன் புழிஞ்சி அத குடிச்சிருவே அப்டி இல்லா நைட்லயே வந்து அந்த தனியா ஜீரகோ சோம்புலா ஊற வச்சு தண்ணில டிப் பண்ணி வெச்சிருவே மறுநாள் காலையில எழுந்து அத குடிச்சா கொஞ்சோ நல்லா இருக்கு ரிசல்ட் நல்லா தெரியுறா மாரி ஒரு ஃபீலு
பாடி டயர்ட் ஆகற மாரி ஃபீல் ஆகலையா ஏனா நைட்டு சாப்ட மாட்டிங் கால்ல எழூஞ்சி கொஞ்சோ இதுவா ஏன்னா வீட்லயு நீங்க ஃபேமலி ஒ ஃபேமலி உம்முனு இருந்தா நீங்களு வீட்லே கொஞ்சோ ஒர்க்லா பாகணு உங்க பாடி டையர்ட் ஆவறா மாரி தெர்லையா
அ ஹா எனக்கு அவ்ளோ தெரிலங்க நெறைய தண்ணி தண்ணி நெறைய குடிச்சிட்டே இருந்த ஒன்னூமே தெரியாது ப்ளஸ் மோஸ்ட்டா ஹாட் வாட்டராவே பிளாஸ்க்ல ஊத்தி வெச்சு குடிப்பே நம்ம நார்மல் தண்ணி குடிச்சாதா கொஞ்சோ ஒன்னுமே ஒன்னுமே சத்தே இல்லாம குடிக்கிற மாரி இருக்கு அந்த மாரி குடிச்ச கொஞ்சோ ஹாட் வாட்டரு அப்டி இல்லையா டெய்லி காலையிலயே வந்து அ நெல்லிக்கா மோர் கலந்து வெச்சிருவே அப்றோ சோம்புத் தண்ணி ஜீரக தண்ணி தனியா தண்ணி தனி தனி தனியா பட்ட தண்ணி அது மாரி ஒரு நாலஞ்சு பாட்டில் போட்டு வெச்சிருவே இன்னைக்கி ஃபுல்லா இந்த பாட்டல் குடிச்சிட்ணோ அப்டின்னு பிளான் பண்ணிட்டேன்னா அது அப்டியே போயிட்டே இருக்கு கரெக்டா சோ அது பசி எடுக்காத மாரியே இருக்கு அந்த நேர நம்மளுக்கு என்ன கிரேவிங்ஸ் வர டைம் நம்ம கு வச்சட்டோனா அந்த டைம் ஒண்ணு தெரியாது வயிறு ஃபில்லிங்கா இருக்க மாரி இருக்கும் அப்பற நம்மளுக்கு எதுவுமே அடுத்து எதுவு யோசிக்க முடியாது நம்மளால அதுதாங்க
ஓகே ஓகே ஆனா எயகிட்ட சில பேர் கேட்டாங்க
ஆஹ்ங்க
இந்த மாரி வந்து உங்கள தா மென்ஷன் பண்ணி கேட்டாங்க அவங்க எப்படி ஒரு டக்குன்னு உடம்பு லாஸ் பண்ணாங்க வெயிட் லாஸ் பண்ணாங்க அப்டின்னு செரி அதனால தா உங்கிட்ட கேட்கலாம்னுதா நெனச்சிட்டு இருந்த அத இப்பதா டைம் கிடச்சது கேக்லாந்த் ஹ் இ ல வேற ஏதாவது இப்ப பெய் எக் எல்லா சாப்டுவீங்களா எக் எல்லா எடுத்துப்பீங்களா
அ எக்கு ஒயிட் மட்டு எடுத்துப்பங்க எல்லோ சாப்புட மாட்ட ஒயிட் மட்டு சாப்புடுவ ம்ஹும் ஃபுல் எக் எடுக்க மாட்டங்க
லன்சுக்கலா
ப்ரான் நெறய வச்சிப்ப புட்ச ஆ ரைஸ் கம் கம்மி த் ஒரு கப் தயிரூ
ம் அவ்ளோ தானா
அதுதாங்க அவ்ளோ தா
ஓகே ஓகே ஆஆ ல்ல ம்ம் இல்ல வாக்கிங் அந்த மாதிரி ஏதாவது போனீங்களா வெளிய எங்யாவது ஐ மீன் இப்போ க்ரௌண்டுக்கு வாக்கிஙு அந்த மாதிரி ஏதாவது போனிீங்களா
காலைல லஞ்ச் கட்ற ஒர்க் இருக்றதால சோ காலைல போக முடியாது ஈவினிங்ல போலாம்னாலும் ஈவினிங் கரெக்டா இருக்கும் பசங்க வந்தாங்கன்னா அவங்களுக்கு சொல்லி கொடுக்க கரெக்டா இருக்கும் அந்த மிட்டுல வந்து ரொம்ப வெயிலா இருக்றதால வெளியவே போக முடியாது சோ அந்த டைமு பாக்க எல்லாமு க்ளோஸ் பண்ணிராங்க சோ அதனால போறதுக்கே ஆப்பர்ச்சுனிட்டி எதுவு கிடக்கல
ம்ம் ஜஸ்ட்டு ஃபுட்டுலயே அப்டியே வெயிட் லாஸ் பண்ணிட்டீங்க
அ ஃபுட்டுலே பண்ணிட்டு இப்பயு ஸ்டார்ட் பண்ணிருக்க எந்த அளவு ப்ராசஸ் போவுதுனு தெரியல பாக்கலா அப்டின்ட்டு
வரும் ஏன்னா உங்களுக்கு ஃபஸ்ட டே நீங்க ரிசல்ட எடுத்து ஃபுட் ஃபுட் ஸ்டாட் பண்ணி ரிட்சல் எடுத்துட்டிங்க இப்ப கண்டிப் ப்ப வரு பட் ஆனா அத மெயின்டென் பண்ணதுதா ரொம்ப கஷ்ட கரெக்ட்டுங்களா
ஆம்ம்மா ஆமா ஆமாங்க
இப்ப நீங்க எத்தீங்கன்னா அத இப்ப கண்டினியூஸா அத அப்டியே மெயின்டைன் பண்ணனும்
ஆமா ஆமாங்க இப்ப பங்க்ஷன்ஸ் எதுனா வந்துச்சுனாலும் சரி இல்ல அம்மா வீட்டுக்கு போர மாதின்தாலா நம்லால ஒண்ணுமே பண்ண முடியாது அந்த டைம்ல சாப்பற மாதிரிதா ஆயிடு
உம் ஆமா அதுக்கரட் தா இப்ப நீங்க வீட்டுல இருக்க த்னால ஓகே இப்ப வெளிய பங்க்ஷன் எல்லா போயிருந்தா உங்ளால கண்ட்ரோலே பண்ண முடியாது அப் இப்ப என்ன பண்ணீங்க டக்குனு சாப்பாற மாதிரி வந்துச்சுன்னா
சாப்ட்ருவ அதுக்கேத்தா மாதிரி வந்து சுடு தண்ணி குடிக்கிறதோ இல்ல மறுநாள் கொஞ்சோ அப்டியே கொஞ்சோ பசியாந்துடுவ அந்த அந்த பசி எடுக்க எடுக்கதா நம்ம ஒடம்புல ருக்க ஃபேட் வந்து பேர்ன் ஆயிட்டே ருக்கும் சோ அந்த பசி எடுக்கணு ஆக்சுவலா அதுதா முக்கியமே